பேசறது கேக்குதுங்களா
ஆ நல்லா கேக்குது நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குது என்ன சாப்ட்டாச்சா
அ காலை உணவு ஆயிடுச்சு காலை வேலைகள் அனைத்தும் முடிந்துடுச்சு ஆ நீங்க எப்படி முடிச்சுட்டீங்களா
ஆ முடிச்சாச்சு என் வீட்டு செல்ல நாய்க்க குட்டி தூங்குறா இப்பதா தூங்க வச்சே அவனையூ உங்களுக்குெல்லா டாகலா ரொம்ப பிடிக்குங்களா
ஐயோ எனக்கு வந்து பெட் அனிமல்ஸ்னா அறவே எனக்கு பிடிக்காதுங்க நா அத பத்தி சிந்திக்க கூட மாட்டே எங்க எங்க ஃபிளாட் ஃபிளாட்ல அஞ்சு வீடு இருக்கு யார் வீட்டு மெ ஃபர்ஸ்ட் மின்னாடி வந்து இருந்தவங்க ரெண்டாவத் மாடியில இருந்தவங்க நாய் யூஸ் வச்சிட்டு இருந்தாங்க அதுவே எனக்கு பெரிய அலர்ஜியா இருந்தது அவங்க மாடியில தா வச்சிருந்தாங்க ஆனாலூ அந்த மாடி ஃபுல்லா அது யூஸ் பண்ற விதத்தை பார்த்தாலே எனக்கு அலர்ஜினா நா வந்து மாடிக்கே போவ் மாட்டே இன்னய வரைக்கூ போவ் மாட் போனது இல்ல
அவ்ங்க அப்டீங்ளா எனக்கு வந்து பெட் அனிமிஸ்ல்னா ரொம்ப பிடிக்குங்க அதை நம்ம கரெக்டா பராமரிக்கணுன்னு வச்சு ங்ளோ போங்களே அத பராமச்சுனால நல்லா அத வளர்த்தலா அது மாதிரி எனக்கு என்ன சொல்றது பேர்ட்ஸ் வள்த்துறது வீட்டில் வந்து ஃபிஷ் ஃபிஷூ வளர்த்ததுல்லா ரொம்ப புடிக்கும் அதெல்லாமே வளர்த்தே உங்களுக்கு பேர்ட்ஸாச்சூ பிடிக்குமா
ஆ பேர்ட்ஸ் அ ஃபிஷ் நானூ மின்னாடி எங்க வீட்டுல ஃபிஷ் டேங்க் வச்சு ஃபிஷ்ல்லா வளர்த்திருக்கே ஆனா அது என்னன்னா நம்ம சரியா பராமரிக்கிறோமா இல்லையான் தெரியல அது வந்து கொஞ்ச நாள் தா வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நாள் தா இருக்கு உடனே அது எறந்து போயிடுது அதனாலயே கஷ்டப்ப ரொம்ப மனசு கஷ்டமாயி நா அந்த இதெல்லா இப்ப செய்யறதை விட்டுட்டே
க்கு ஆனா எனக்கு அது ரொம்ப புடிக்கும் அது உணவு கொடுக்குறது அத பராமரிக்கதா நா ரொம்ப விரும்பி செய்வே அப்புறோ அந்த டிஸ்கவரி சேனல்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தா பா்பே எனக்கு அது ரொம்ப புடிக்கும் அது அந்த விலங்கு காட்டுல இருக்க விலங்கு அதெல்லா பாக்கும்போது அது எப்படி இது பண்ணுது ஆ சிங்கம் அத குட்டி எப்படி பாத்துக்குது அதெல்லா பாக்கும்போது எனக்கு ரொம்ப விரும்பி பார்ப்போ அந்த டிஸ்கவரி சேனல்ல கூட அது பாத்தீங்களா அந்த கடலுக அடியில இருக்கர்தா கூட போய் காமிப்பாங்கள்ல அதெல்லா வந்து பிரமிப்பா இருக்கோ இல்லியா
ஆமாம்
அதுதா அந்த என்ன சொல்றது ஸ்டார் ஃபிஷ்ஷு அதெல்லா பாக்கும்போது ரொம்ப அழக டிஃப்ரெண்ட் டிஃரெண்டா இருக்கோ அதெல்லா பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லா அப்படி ரொம்ப புடிக்கும் அது அதுக்காகவே அந்த டிஸ்கவரி சேனல் டெய்லி போடுவே
அது இல்லாம அந்த அந்த காட்சிகள்ல நம்ம ஜூல்லா போனா அந்த இதெல்லா வச்சிருப்பாங்க பாத்திருக் ங்களா அந்த மீன்களே வித வித விதமா தொட்டியில வச்சிருப்பாங்க நறய டைப்ஸ் ஆஃப் நமக்கு இது வந்து சில இதுதா தெரியூ ஆனா நறய நமக் தெரிஞ்சுக்காத நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக் இருக்கிற நறய மீன்களும் இருக்கு நமக்கு மருந்தா பயன்படுற நறய மீன்களும் இருந்திருக்கு க்கு உங்களுக்கு அத பத்தி தெரியுமா ஏதாச்சூ
ஆ இருந்திருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அது என்ன ஃபிஷன்ல்லா தெரியாது கேள்விப்பட்டிருக்கே நா ஆனா நீங்க உங்களுக்குத் தெரியுமா அத பத்தி
அஹ் அதெல்லாம் கேட்லா மீன் இந நா மின்னாடில்லா வந்து மீன் மாத்திரைன்னு சொல்லி அந்த சத்துக்காக எடுத் துக்கறாங்கன் சொல்லுவாங்க மீன் முட்டைகள் அது எல்லா அதெல்லா எடுத்துக்கிறன் சொல்லுவாங்க ஆனா அது தி இப்ப ரொம்ப இது எனக்கு டீப்பா தெரியாது ஏனா நா பெட் அனிமல்ஸ வந்து மோஸ்ட்லி நா ஏ ஒ அத பத்தி தெரிஞ்சிக்க ஆசப்பட்றது இல்ல எனக்கு அ பிடிக்க வளக்க பிடிக்காததுனால ஆனா என்னுடை கசின் வந்து அவுங்க வீட்ல நெறைய பெட் அனிமல்ஸ் வச்சிருக்காங்க நாயி பாத்தீங்கனா ஒரு அஞ்சாறு பிரீட்ஸ் வச்சிருக்காங்க நெறைய வளத்து அவளுக்கு அவ்ளோ புடிக்கு உ நாயினா நா ஏதாச்சு தப்பா பேஸ் நாய நாய்ன்னு சொல்ல கூடாது அவுங்களுக்குல்லா அதுக்குனு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அத வச்சுதா கூப்புனுனா நா
மேலே சொல்லுங்க
அ அதா அவுங்களுக்கு அதா மாரிதா உங்களுக்குமா அப்டின் கேக்க வந்தே அவெல்லா அப்டிதா இது பண்ணுவா
என்னோட டாகு பேரு ஜூசு அதுக்கு டாகுக்கு நீ நாயின் கூப்ட்டா எனக்கு கோவ வரு ஆனா யாரையு டாகுன்னு கூப்ட கூடாது அது நா என்ன பண்ணோனா கரெக்டா பராமரிப்பேன்னு வச்சுக்கோங்களே மத்தவங்களுக்கு டிஸ்டப்பன்ஸ் குடுக்காம ம பக்கத்து வீட்டுக்கு அவுங்களுக்குல்லா டிஸ்டபன்ஸ் குடுக் கம்மனா கரெக்டா நம்ம மெயின்டெய்ன் பண்ணணு அத ஏனா மத்தவங்களுக்கு அது கோவ வரு டிஸ்டப் பண்ற மாரி இருந்துச்சின்னா அதாவது டாகுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணாவே அது கரெக்டா வந்துடுங்க நம்ப சொல்லி குடுக் கறத எல்லாமே
ஆனா இப்போ நெறைய இதுல நானு பாக்கறே அந்த வளர்ப்பு நாயே வந்து அவுங்கள வளர் கறவங்களே கடிக்கிறது இந்த லிப்ட்ல எல்லா போகு மோது அடுத்தவங்கள கடிக்கிறது ஆனாலு அந்த டிரெய்னர்ஸ் வந்து அத வந்து கண்டிக் கிறது இல்ல நெறைய விஷ்யோ நியூஸ்ல வருது அந்த வளர்ப்பு நாயால கடி பட்டாங்க அதனால சண்ட வருது ரெண்டு அப்பாட் மெண்ட்க்குள்ள ரெண்டு பேருக்குள்ள அப்டின்னா நெறைய பாக்குறோ உங்க அப்பாட் மெண்ட்குள்ள இது மாரிலா எதுவு நடந்தது இல்லையா
நாங்க வந்து இன்டி ஜுல் ஹவுசுங்க தனியா தா நாங் வளத்துறோ அப்பாட் மெண்ட்க்குள்ள வளத்த முடியாது இல்லையா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னா அதுக்குன் ஒரு அ டாகுக்குன் ஒரு குட்டியா ஹவுஸ் மாதிரி செஞ்சி அதுலதா வச்சிருக்கோ நாங்க நாங்களு வீட்டுக்குள்ள அந்த அளவுக் வுட மாட்டோ வெளிய தா இருக்கற மாரி நாங்க வச்சுக்குவோ சோ நம்ம ட்ரைன் பண்றதா எல்லாமே அந்த டாகுஸ்க்லா ஆனா இருந்தா கொஞ்ச என்னா பண்ணீங்க ஒரு ஆள் இருக்கற மாரியே கூட ஒரு ஆள் இருக்கற மாரியே நம்ம ஃபீல் பண்ணுவோ அத நம்மளுக்கு ஒரு பயமா இருக்காது
தனி வீடுனா வந்து செரி அ எங்க கிராமத்துல பாத்தீங்கனா கடசில வீடு கட்டி போனாங்க தனியா இருக்க பயமா இருக்குன் சொல்லிட்டு அது வரைக்கு பெட்டணிமல்ஸ் நாய் வளத்து பழக்கமே இல்லாதவங்க பாதுகாப்புக்காக அந்த நாய வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுவுமே நல்லா க அவுங்கள சொல்றக்கே நம்ம வெளியாட்கள் யாரு போனாலு உள்ள விடாம அது மாரி இதுக்கு நாய் ரொம்ப நல்லது தா அ இருந்தாலு நா அப்பாட்மெண்ட்ல வசிக்கிறதுனாலயோ என்னமோ அது ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அந்த நாயெல்லா பிடிக்கிறதில்ல
எங்க வீட்ல ஒரு நம்பர் மாரி அவுங்க மெம்பர் மாரி இருப்பாங்க அவுங்க வச்சுக்கோங்களே நாலு பேருன்னா அதுல ஒருத்தன் அஞ்சாவதா ஒருத்தன் அந்த மாதிரிதான் நாங்க டாக பாத்து குவோம் அப்புறம் இது பேர்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும் முதல்ல நான் வளத்திட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு அந்த போர்ட்ஸ் பாக்குறது அந்த கலர்ஃபுல்லா இருக்கிற மாறிபோர்ட்ஸ் டி சேனல் பாக்க ரொம்ப புடிக்கும் அது பேர்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா ஒரு இடத்துல இருந்து இன்னரு இடத்து மாறு பாருங்க அதெல்லா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எவ்ளே கிலோமீட்டர்ல இந்த டைம்ல வந்து இன்னொரு இடத்துக்கு போகு அதா நீங்க பா நோட் பண்ணியிருக்கீங்களா பேர்ட்ஸில
நா பேர்ட்ஸ்ல அது பாத்துருக்கேங்க நறைய அந்த டிஸ்கவரி சேனல்ஸ்ல பாக்குனு அதோடைய காலங்கள் அது குளிர்காலனா இங்கேந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆறது எங்கே அதுக்கான உணவு தங்கும் இடம் எல்லா வந்து அதுக்கு தகுந்த மாறி இருக்கோ அந்த இதுக்கு அது லொகேட் மாற தெரியு ஆனா என் நாத்தனார் வீட்டுல நறைய போர்ட்ஸ் வந்து வளத்தாங்க ஆனா ஒரு பேடு இன்சிடென்ட் அத வளக்கறத இப்ப நம்ம வந்து கூண்டுக்குள்ள தா வளக்குறதுநாலு அந்த பூனைகளால வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து நறைய தொந்தரவு இருக்கு அப்புடின்னு சொன்னாங்க ஒரு நாள் ஒரு நைட் வந்து அந்த பூன வந்து எல்லா பேட்ஸையு அவங்க வளத்த ஆசா ஆசையா வளத்த ஒரு பத்து பேர்ட்ஸ் கிட்ட இருக்கும் அந்தக இரட்டை கிளிகள் எல்ல குட்டி குட்டி குட்டி அழகா இருந்தது அது எல்லாத்தையு கடிச்சு போட்டுட்டு போயிடுச்சு அப்பிடின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க இத மாதி நீங்க வீட்டுல பேர்ட்ஸ் எல்லா வளக்கும் போது இதெல்லா எப்படி
இல்ல அதுதா வீட்டுக்குள்ள அதுக்குன்னு ஒரு ரூம் மாறி வெச்சுதா வளப்போம் ஆனா எனக்கு அத நீங்க சொல்லுபோ கூண்டுல வச்சு வளக்கு போது எனக்கு ஒரு மாறி அது ஃப்ரீயா பற தொடாம ஏ அத சித்தரவத பண்ணனு அப்புடின் சொல்லிதா அந்த பேர்ட்ஸ் வளர்க்குறதே நா ஸ்டாப் பண்ணிட்டே அத ஏ அத டிஸ்டப் பண்ண அது பறக்குறதுக்கு தானே அந்த ரெக்க குடுத்துருக்காங்க நம்ப ஏ அது அடக்கி வக்கிணு சொல்லிட்டுதா நா பேர்ட்ஸ் வளத்ததே ஸ்டாப் பண்ணிட்டே அது அதனாலதா இது நிறுத்திட்டே ஸ்டாப் பண்ணிட்டேன் முதல்ல ஆனா ரொம்ப சவுண்டு காலையில எந்திச்சு அந்த சவுண்ட் எல்லா எனக்கு ரொம்ப புடிக்கும் அதுக்கு உணவு அளிக்கு போதுல ரொம்ப என்ன சொல்லு ஆசையா செய்வோன்னு வச்சுக்கோங்களே
அம் கிளி எல்லா வளத்து அது பேசுறத கேட்க எல்லா எனக்கு புடிக்கும் பட் ஆனா இந்த ஒரு இன்சிடென்ஸ் இதுமாறி வளத்து நமக்கு ஏதாச்சு ஒன்னு அதுக்கு எதாச்சு ஒன்னு ஆயிச்சின்னா நம்மளால கஷ்ட தாங்கவே முடியாது அதனால அத அது கொஞ்ச அவாய்ட் பண்ணிக்கலா நம்ம ஏ அதுல போய் இன்வால் ஆகிட் நம்மளால நம்பளால செய்ய முடியாதையே செஞ்சிக்கிட்ட அப்பிடின் நெனைக்கிறது நால
அது எனக்கு அனிமல்ஸ்னாவே பொதுவா ரொம்ப புடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அத வளத்து ரொம்ப இன்ரெஸ்ட் எடுத்து எம் பசங்களுக்கு அது ரொம்ப புடிக்கும் அவுங்களுயும் அவுங்க கூட பொறந்தவங்க மாறியே அந்த பசங்களுமே அந்த டாக்ஸ அப்பிடியே வளத்துவாங்க அது ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப பாசமா இருக் நம்ம என்ன கோவப்பட்டாலுமே நம்மகிட்டயே அது வரு மேல மேல வந்து எரிப்படுத்து க்கும்
ஆனா நீங்க சொல்றவங்க பசங்களுக்கு வந்து புடிக்குதுன்னு சொல்றீங்க ஏ பையனெல்லா நாய பாத்துட்டானா நாளடி தூரம் தள்ளி ஓடிடுவான் அவ்ளவு பயம் ரெண்டு பசங்களுக்குமே புடிக்காது சோ அதனாலயே நா பெட்டானிமல்ஸ் வளர்க்குறத வந்து அவாய்ட் பண்ணிட்டே சரி ஏ நாம தே தேவையில்லாத அதயூவா அவுங்களுக்கு தொந்தரவு குடுத்துக்கிட்டு அப்பிடின்னு சொல்லிட்டு அவுங்களுக்கு விருப்ப இல்ல நமக்கு விருப்போ இல்ல சரி அதனால அந்த பக்க போல உங்க பசங்க எல்லா அந்த ஆ எப்பிடி அவுங்களு அந்த ஃபுட் பண் ஃபுட் குடுக்குறது அத ட்ரெயின் பண்றது அதுக்கு அதுக்கு அது வெளியில அதுக்கு இது வேணுனா வெளியில கூட்டிட்டு போறது எல்லா பண்ணுவாங்களா
ஆ கண்டிப்பா என்னோட பையனு அதா சண்டே ஆனா லீவ் டேஸ்லா ஃபுல்லா அவன்தா அவனோட ஃப்ரெண்டு மாரி வச்சுக்கிட்டு குளிக்க வக்கிறது அதுக்கு ஃபுட்டு குடுக் கறது அது வாக்கிங் கூட்டிட்டு போறது கிட்டத்தட்ட ரெண்டு பேர் பால் வச்சி வெளாடுவாங்க டாகுக்கிட்ட ட ஃப்ரெண்டு மாரி சண்ட போடுவாங்க வெளையாடவு செய்வாங்க அதுலே டைம் போறதே பசங்களுக்கு தெரியறது இல்ல அப்டியே டைம் பாஸ் ஆய்ருது சோ அவுங்க ரொம்ப விரும்பி செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களே அந்த அனிமல்ஸ் நம்ப எப்டி வச்சுக்கணு ஆனா நம்ம வச்சுக்கறது எப்டின்னா மத் தவங்க டிஸ்டப் இல்லாம வச்சுகணுன்ணு வச்சுக்கோங்க
நீங்க அந்த அனிமல்ஸ் இப் இப்ப நீங்க வீட்டுக்கு வளக்கற அந்த நாய்க்கு மா மாதம் மாதம் மருத்துவ பரிசோதனை பண்வீங்களா அதுக் போடுற வேக்சினேஷன்லா கரெக்டா பராமரிப்பா இப்ப நம்ம பசங்களுக்கு மெயின்டென் பண்றோல வ தடுப்பூசி போடுற அதே மாரி கார்ட்ஸ் அதேமாரி பெட்சுக்கும் உண்டு இல்லையா அதெல்லா கரெக்ட் டா ஃபாலோ பண்றீங்களா
நா கண்டிப்பா ஃபாலோ பண்ண இல்ல நம்பளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆய்டு அதனால நாங்க எப்பவுமே அந்த டாக்டர் அதுக்கும் டாக்டர் இருப்பாங்க இல்லியா அந்த டாக்டர்ட்ட நாங்க கேட்டுக்குவோ எப்பப்ப இன்ஜெக்ஷன் போடணு அதெல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணுவோ செக் பண்ணுவோ அதுக்கெல்லாமே சோ அந் அந்த முடி எல்லா செம்டைம்ஸ் கொட்டு அதுக்கு நம்ம இன்ஜெக்னெலா கரெக்டா ஃபாலோ பண்ணும் இல்ல அதுக்கு ஒரு சத்து இல்லாம அது முடியெல்லா கொட்டு அதனால நம்ப சுவாசிக்கிறதுனால பசங்களுக்கு நம்பளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆய்டும் சோ அதெல்லா நம்ம கரெக்டா பாக்ணு டாகு வளத்தறவங்ளுக்கு நறைய முடி கீழே சிந்துன்னு வச்சுக் சுக்கோங்கள சோ அத நம்ம கரெக்டா ப்ராப்பரா பண்ணுனு இல்ல நம்பளுக்கே அது எஃபெக்ட் ஆய்டும்
எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சில பேர் வீட்ல அது அது ஒண்ணு உங்களோட ஒருத்தர்னு சொல்றீங்க இப்ப நம்ம எல்லாரு எல்லாரு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லயா நம்ம நாய் வந்து எல்லா எடத் துலயு விடுறது ஆனா சில பேர் வீட்ல நா பாத்துருக்க நாய் வந்து வீட் அவுங்க பெட்ரூம் வரைக்கு விடுவாங்க அது பக்கத்துலேயே படுக்கற வரைக்கு வச்சுப்பாங்க அது மாரி எல்லா நீங்க என்ன பண்ணிங்க
இல்ல நம்ம அத கரெக்டா பராமரிச்சு அந்த இன்ஜெக்ஷன் போடுற மாரி இருந்துச்சுனாவே நம்போ ஒரு விடலா உள்ள வீட்டுக்குள்ளயு ஆனா நான் தா வெளிய டாகுக்குன்னு ஒரு ஹவுஸ் வச்சிருப்போ இல்லியா ஆ மோஸ்ட்லி அது அங்கதா இருக்கு எப்பயோ ஒரு தடவ தா நம்ம வீட்டுக்குள்ள வரு மாரி நா வச்சுக்குவோ ஆனா வெளாடுவாங்க பசங்க அந்தக் கார்டன்ல வெளாட்றதெல்லா வெளாடுவாங்க வச்சுக்கோங்களே பால்லா வச்சு
ஏனா அது முடி உதுர்கள் சில பேருக்கு அந்த ஆஸ் மா கம்ப்ளைண்ட் வீசிங் கம்ப்ளைண்ட்லா இருந்ததுனா அந்த நாயோட முடி பூனையோட முடி இதெல்லா ஒத்துக்காது அதுன்னு சொல்லுவாங்க வீட்ல கொழந்தைங்களுக்கு பெரியவங்க ரொம்ப வயசானவங்க எல்லா வீட்ல இருந்தாங்கன்னா அது ரொம்ப உள்ள சேக்றத் துல்லா ரொம்ப கஷ்ட வந்து தப்பான விஷ்யோ அத மாரி சொல்லுவாங்க அதுக்காக கேட்ட நீங்களு அது மாரி பண்ணுவீங்களா
இல்ல அதனால தா வீட்டுக் குள்ளே வெக்காம ல வெளிய வச்சிருக்க கரெக்ட்டா பராமரிக்றதுக்காக அ சம் டைம்ஸ் நம்ம உள்ளவு வந்து வெளாடு ஆ அது கரெக்ட்டா நாங்க கிளீன் பண்ணிடுவோன் வச்சுக்கோங்ளே ப்ராப்பரா ஆனா மேக்சிமம் வராது உள்ள பசங்க வெளிய போய் அந்த கா டன்ல வெளாடுவாங்க எப்யாது ஒருதரோ உள்ள வரு சாப்ட ஃபுட் கேக்கும் போதோ நாங்க வெளிய வராம் வீட்டுக் வெளிய வராம் இருந்தா என்னாச்சுன் எங்களய கூப்றதுக்காக அது உள்ள கத்து வந்து சோ அது க்கான்டியே ஒரு தடவ போ வெளி போய் அது கூட கொஞ் நேரோ இருந்துட்டு வந்துருவோ நாங்க ஒரு நிம்ஷோ இருங்க யாரோ கால் பண்றாங்க
ஆ செரி பே பாத்துட் வாங்க ஓகே